ஹலோ
ஹலோ எங்கமா நேத்து திருவிழா போலா வரேன் சொல்லி சொன்ன வரவே இல்ல நா ரொம்ப நேரொ பாத் பத்துட்டு சரி வர மாட்டியோன்னு சொல்லிட்டு நா பசங்கள கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டே
அப்டியாக்கா இல்லக்கா நானு சரி வரலான்தா இருந்தே என்ன ஆயிச்சு இது எ பையனுக்கு திடீர்னு ஒடம்பு சரியில்லாம ஆயி போச்சுக்கா சே அதா சரி நீ அவன கூட்டிட்டு வந்தா திரு ப்பி ரொம்ப கஷ்டமாகுமேன்னு சொல்ட்டுதாக்கா சரினு வேணான்னு சொல்ட்டு விட்டுட்டேன்கா
அ இப்ப நைட்டு செரி ஃபோன் பண்லான்னு பாத்தா ஃபோன்ல வேற பேலன்ஸ் தீந்து போச்சு சரி நீயாது ஃபோன் பண்றியான்னு சொல்லி ரொம்ப எட்டு மணி வரக்கோ வீ்ட்லயேதா இருந்தே ஃபோன் பண்ணுவியோ பண்ணுவியோன்னு சொல்லிட்டு இதா ரீசார்ஜ் பண்ணலானாக்கா சரி அண்ணா வரேன்னு சொன்னா சரி நா வந்து பண்றே ரீசார்ஜ் ஜீன்ற மாரி சொன்னானா சரி கடைல போய் அதுக்கு யாரு பண்றது அண்ணனே சும்மா பண்ணி உடுட்டூனு சொல்லிட்டு நானு ரீசார்ஜ் பண்ணாம அப்டியே வச்சுட்டே சரின்னு சொல்லி எட்டு மணி வரைக்கு பாத் தே எட்டு மணி பாத்துட்டு செரி பசங்களா இன்மே தூங்கிடுவாங்க அ சொல்லிட்டு கூட்டிட்டு கெளம்பிட்டே
அப்டியாக்கா செரிக்கா நீங்க போனீங்ளா போயிட்டு வந்தீங்களா நல்லார்ந்துச்சா
ஆமாப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு கூட்டிட்டு போயிருந்தே பசங்கள ஒரே அலப்பறதா ஒரே கொண்டாட்டொ பசங்களுக்கு அங்க
ஓ செரிக்கா செரிக்கா அப்ப நல்லாப்ப சந்தோஷமா இருந்தாங்க பசங்க பரவால்ல விடுங்க ம்
ஆமா நல்லா வெளையாடுனாங்க ராட்னாலா சுத்துனா இந்த கப்பல் வச்சிருந்தாங்க ராட்டினோ சுத்துனோ அப்றொ கப்பல்ல போயிர்ந்தோ ம் அப்பறொ இந்த கார் மாரியல்லா வச்சிட்டு அப்டியே ரவுண்ட் ரவுண்டா சுத்து இல்லயா அது பேரு எனக்கு தெரியாது சரி அதுல்யு சுத்திட்டு நாலு இதுல ஏதோ சுத்துனு வெளையாட்னு எல்லாத்துக்குமே பத்து பத்து நிம்ஷந்தா சுத்துறாங்க கொஞ்ச நேர கூட சேத்தியே சுத்த மாட்டேங்கறாங்க அதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொருத்தருக்கு நூற் ருபா டிக்கெட்டு
அய்யயோ அவ்ளோ காஸ் இருக்கா
ஆமாப்பா சரி என்னாடா பண்றது பசங்க வேற அடம் புடிக்கிறாங்க இல்லமா எனக் அது வேணே வேணு நா சுத்துற தத பொண்ணுங்கன்னா கூட ஏதோ வளையலு மணி ஏதாவ்து வாங்கிக்கோங்கன் சொல்லிட்டு கூட்டிட் வந்துர்லா இந்த பசங்கள்க் எதுமே வாங்கவு முடியாதா
ஆமாக்கா அவிங் ஆமா அவுங்க வெளாடதா செய்வாங்க என்ன பண்ண முயு ஒண்ணு பண்ண முடியாது வெடாதேதா செஞ்ச் ஆனு
ஆமாப்பா சரி எதாச்சு வெளையாட்டுமே அப்டின்னு சொல்லிட்டு அந்த ராட்டனத்தல சுத்த வச்சே அத ராடினத்துக்கு பத்து நிம்ஷோ கூட ஒழுங்கா சுத்துலப்பா ஆனா நல்லா இருந்துச்சி இன்னு கொஞ்ச நேரஸ் சேத்து சுத்துன்னா மா அவ்ளதாம்மா டைமிங்கு வேணா இன்னொரு வாட்டி டீ டோக்கன் வாங்கி சுத்துங்கன்ற மாரி பேசுறா எல்லாரையு எறக்கி வுட்டுட்டா பத்து நிம்ஷோ சுத்திட்டு அடுத்து கப்பல்ல போய் ஒக்காந்தோமா கப்பல் தாங்க ரொம்ப பயொ எடுத்துக்கிச்சு ஆனா இந்த பசங்க நல்லவ் தைரியமா தா ஒக்காந்துருந்தாங்க எனக்கு பயொ எடுத்துக்கிச்சி அந்த கப்பல் இப்டி கீழருந்து அப்டியே மேல போய் சுத்துற மாரி வருதா அப்போ கொஞ்ச் அப்டியே வயித்தலல்லா கட கட கடன் கலக்கிடுச்சி அந்த மாரி ஆய்டுச்சி
ஓன் ஆமாக்கா எனக்கு அது ஒரு வாட்டி இங்கஸ் கூல்லர் மாரி வச்சாங்க இவ் பாப்பா ஸ்கூல்ல அந்த ஒரு ஈவென் மார் வெச்சாங்கப் போ அதுலே இந்த மான் நீ சொன்னமா ஏறி உக்காந்தேனா பஸ்ட்டு பாக்குமோது எதொ கொஞ்ச் ஈஸியா இருக்குன் நென்ச்சோ பாத்தா நீ சொன்ன மாத் ஸ்பீடா போய் போய் போய் போய் போய் ரொம்ப இதுவாய்ச் தலைக்கே ஒரு மாதி ஆய்டுச்சு
ஆனா அந்த கப்பல்ல கொஞ்ச நேரு சேத்திதா விட்டாங்க இந்த ராட்டனு தா பலு ராட்டினு ரொம்பவ் புடிச்சிர்ந்தது ஆனா அவ்ங்க சீக்கிரமா எறக்கி வுட்டாங்க ந்த கப்பல்லா கொஞ்சொ பயமா இருந்துச்சி ஆனா அவுங்க இன்னு கொஞ்ச நேரு சேத்தி சுத்றாங்க பத்து பதெ பதினஞ்சு நிம்ஷத்துக்கு மேலியே கை வச்சுட்டாங்க அது அந்த இருந்த அந்த சின்ன பசங்க கத்துறாங்கன்னா அப்படி கத்துறாங்க விசில் போட்றாங்க ஒரே கொண்டாட்டோ எனக்கா பயமா அப்டியே ரெண்டு பேரயு ரெண்டு பக்கோ புடிச்சிட்டு நடுவ்ல ஒக்காந்துட்டே நானு அப்றோ இந்த கார்ல சுத்தணோ அதூ நல்லதா இருந்துச்சி ஆனா கப்பல்லா கொஞ்சு பயந்தே த
செரிக்கா செரிக்கா சொன்ன மாத்ரியே ஆமா ஏனு அ எனக் இதெல்லாவ் சின்ன வய்சுலே ரொம்ப பயன்தாங் கன் கா இதெல்லா அவ்ளோ இது பண்ணவே மாட்டே பசங்கெக்கு பின்ன கூல போனுல்ல ஒரு ஆள் அவ்ங்ளுக்கு கூட்டிட்டு போனு நம்ம கொஞ்சு போனா தானே முடியு ஒர்துல் சின்ன பைய்ன வந்து ஒரு ஆள் தொணைக்கி ஒரு ஆள் இருந்தே அவனாய்ள் உக்கார முடியு அதனாலே சரி நானு போறத்தா ஆனா வந்து இந்த பயந்து பயந்து உஸ்ரு எங்கம்மா அப்புடே தலே குனிஞ்சுட்டே உக்காந்துருப்பே பய்ந்து பய்ந்துருப்பே கீழ யறங்கும் போது பாத்தா ஒரே தல கரக் கமாருக்கு ஒருமா வாமிட்டிங் கூட சம்டம்ஸ் வந்துரு வச்சுக்கோங்களே
நம்ப்பாய் எனக்கு அந்த கப்பல்லருந்து யறங்குனத்மே அப்படிதா ஆச்சி அத பேசாம சைலண்டா ஒரு ரெண் நிம்ஸோ வக்காந்துட்டே போங்கடா நா இனிமே எதுலயுமே சுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு நா உக்காந்துட்டே மறுபடியு கட்டாயப்படுத்தி அப்டியே அழகா நைஸ் பண்றாங்க பசங்க அது இது பேசி மறுபடியு காருக் கொண்டு போயிட்டாங்க ஆனா அது நல்லாதா இருந்துச்சு அதுல ஒண்ணு அவ்ளோ இது தெரில கப்பல் தா பயந்துட்ட கொஞ்சோ அப்றோ இந்த பஞ்சு மிட்டாய் எல்லா கொஞ்சோ டிஃப்ரெண்டா அங்க பொம்ம மாரி எல்லா பண்ணி குடுத்தாங்க அந்த பஞ்சு மிட்டாய் என்னமோ அதே டேஸ்ட்ல தா இருக்குது ஆனா அவங்க பண்ற அந்த பொம்ம வடிவத்துக்கு அப்டியே கூட்டமா கூடி வாங்குறாங்க இந்த சின்ன பசங்க எல்லா ஆஹா எனக்கு அந்த எந்த படோ அந்த மாரி பண்ணிக்குடு இந்த மாரி பண்ணிக்குடுன்னு சொல்லிட்டு அந்த பஞ்சு மிட்டாய கேட்டு கேட்டு வாங்கறாங்க அவ ஒவ்வொரு மாறி பண்றதுக்கு ஒவ்வொரு ரேட்டு அந்த பஞ்சு மிட்டாய் காரனுக்கு நேத்து நேத்து பயங்கர கொண்டாட்டோ அவ்ளோ கூட்டோ கூடிடுச்சு ஆனா அதெல்லா ஒரு கல பாருங்க எவ்ளோ நல்லா பண்றாங்க அப்டியே கையில சுத்தி சுத்தி சுத்தி கையிலேயே பண்ணிறாரா பொம்ம எல்லா
ஓ ஓகே ஓகே அக்கா நீ சொன்ன மாறி ஆமா அதெல்லா ஒரு இப்ப வந்து என்ன இந்த இந்த மாறி பண்ணாதா பசங்களே கவர முடியு பசங்களுக்கு அது மேல கொஞ்சோ இது வாங்க சாதா குடுத்தா எங்க வாங்கி சாப்பிடுங்க சாப்பிடாதங்க இதெல்லா பொம்ம டிசைன் எல்லா பண்ணி குடுத்தா வாங்கி சாப்பிடுங்க அதுங்க
ம் இந்த ரிங்க் எல்லா போட்றது இருக்கு இல்லயா நேத்து எங்க சின்னவே நா இந்த ரிங்கு போட்டே ஆகணு ன்ற மாரி நின்னுகிட்டா செரிடா செரி போடு ஆனா ஜெயிச்சுட்டு வரியா போடு இல்லனா வேணாடா காசு வேஸ்ட் ஆகுன்டானா இல்லம்மா நா சும்மா ட்ரை பண்ணி பாக்குறே அப்டின்னு சொல்லிட்டு போட்டா பத்து ரூபாய்க்கு மூணு ரிங்கோ ஏதோ குடுத்தாங்க ஃபஸ்ட்டு வாட்டி வேஸ்ட் பண்ணிட்டா ரெண்டாவது வாட்டி வேஸ்ட் பண்ணிட்டா மூணாவது தாட்டி அம்மா ஏதாவது பண்ணி ஒண்ணாச்சு அடிக்கிறானான்னு சொல்லி போட்டு ஐம்பது ரூபா எடுத்துட்டா
பாரவாயில்லக்கா போட்டதுக்கு ஐம்பது ரூபா கேடச்சுருச்சு பெரிய விஷயம்
முப்பது ரூபா வேஸ்ட் ஆடுதோன்னு பாத்தா இருபது ரூபா சேத்தி எடுத்துட்டே அப்டின்னாக்க அந்த இருபது ரூபாய நா மறுபடியு போட்றம்மா அப்டின்னு சொல்லிட்டு அந்த இருபதுக்கு ஒரு ரிங் போ வாங்கிட்டு போட்டா ஒரே ஒரு பிஸ்கட் பேக்கு தாங்க வந்துச்சு
ஐய்யய்யோ பரவால்ல விடுங்க ஏதாவது ஒன்னாது வந்துச்சு அவனுக்கு ஒரு ஒரு இதுவாருக் குல்ல செரி ஒன்னு கெடச்சுன்ட்டு சொல்ட்டு இதுவாருக்கு
ஆ செரிக்கா அந்த ரிங்க போட்டதுக்கே பயங்கர ஹாப்பி ஆயிட்டா அவனுக்கு லாஸ் ஆனத பாத்தட்டு பெரியவ என்ன தெரியுமா பண்ணுனா எனக்கு ரிங் வேண்டா ரிங்க் எல்லா லாஸ் ஆயிடுமா அப்டின்னு சொல்லிட்டு இந்த டம்ளர் எல்லா அடுக்கி வெச்சிருப்பாங்கல்ல
ஆமா ஆமா ஆ
அந்த டம்ளர மூணு பால் கொண்டு அடிக்கணு அந்த பால்ல அந்த எல்லா டம்ளரு கீழ விழுந்துருச்சுனாக்க அவுங்களுக்கு ஃப்ரைசுன்ற மாரி சொல்லிருந்தாங்க அதாவது பொம்ம அந்த டோக்கன் நம்பரு எது வருதோ அது எதாவது ஒண்ணு குடுப்போன்ற மாரி வெச்சிருந்தாங்க செரி நா கூட ஐயோ ரிங்கு தா கஷ்டோ இந்த டம்ளர் ஈசியா அடிச்சிருவானே நம்ம பைய தா கிரிக்கெட்டுல கில்லி மாரி அடிப்பானே சொல்லிட்டு செரிடா வாங்குன்னு சொல்லிட்டு நானு செரி வாங்கி குடுத்துட்டே ஃபர்ஸ்ட் வாட்டி மூணு பால் போட்டா ஒரு டம்ளர் கூட கீழ விழல ரெண்டாவது வாட்டியு போட்டா அப்போ கடைசி இதுல மட்டு ஒரு மேல இருந்த எல்லா டம்ளரு விழுந்துருச்சா கீழ இருந்த டம்ளர் எல்லா அப்புடியே நின்னுடுச்சி அந்த கடக்கார என்ன சொல்றா இல்லம்மா கீழக்கற டம்ளரு எல்லா விழுந்தாதா உங்களுக்கு பரிசுன்ற மாரி சொல்லிட்டா எனுக் அப்டியே கடுப் பாயிருச்சி அடுத்து போனோ போம்மா நா மூணாவது ரெளண்டு நா போடவே மாட்டேன் சொல்லிட்டு வந்துட்டா
ஐயோ சேரி பாவோ அதையு சொன்ன மாரி நம்ளு பாக்கும் போது ஈஸியா இருக்க மார் தாக்கா இருக்கு ஆனா வந்து அந்த கரெக் ட அந்த அவுங்க ஏதா இது பண்றாங்க இங்க டிக்ஸ் ஏதோ வச்சிருக்காங்கன் நெனைக்கிற அந்த இதுல
அது என்ன பால் இருந்துச்சி தோ அடுக் அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா நம்ம எதாவது ஒரு சேரி கீழ போட்டாலு ஒரு சைடு சைட்லக்கற ரெண்டு கிளாஸாவது அப்டியே கீழ விழாம நின்னுக்கு எல்லா டம்ளரு விழுறதுக்கு சான்ஸே இல்ல அவுங்க என்ன மாரி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி செரி அவங்களுக்கு ஒரு சம்பாத்தியோ வேணு இல்லையா திருவிழா எங்கயாச்சு நடந்தா தா அவுங்களுக்கு இந்த மாரி ஒரு வேல இல்லன்னாக்க சும்மா கட போட்டு அங்க இங்க உக்காந்துருப்பாங்க செரி அது பசங்க கொஞ்ச அ ஸ்கூலாவி இதுனே இருப்பாங்களே இந்த மாரி வெளிய வந்தா கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு அவுங்களுக்குன் சொல்லிட்டு தா கூட்டிட் வர்றது செரி எங்க்யோ ஜாலியா இருக்கட்டு மேன்னு சொல்லிட்டு நானு எது திட்டல விட்டுட்ட அப்புறோ ரெண்டு பேரு ஆ ரெண்டு பேரு உண்முன்னே இருந்தாங்க லாஸ் ஆனதுக்கு செரி வாங்கடா அப்டி யே போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்புட்லா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கூட்டிட் வந்துட்டு மூணு பேரு நல்லா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்ட்டோ
சேரி சேரி பரவால்ல பரவால்ல அதெல்லா சாப்ட்டுட்டு அப்ப ஹப்பியா எங்க வீட்டுக்கு வன்டீங்க லேட்டா ஆய்ட்ச்சா வரும்போது
ஆமாப்பா செரி அண்ணா செரி ஃபோன் ப பண்லானா ஃபோன்லயே பேலன்ஸ் இருக்கலா இல்லையா செரி வா அந்த இல்லனா அண்ணாக்காச்சு ஃபோன் பண்ணிர்ற செரிடா அப்டியே மெதுவா நடந்தே போய்ட்லா ஆ சொல்லிட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்டியே நடந்து வந்தா எந்த சின்னவருக்கு இந்த கார பாத்தான்னாக்க அப்டியே அதையே வாங்கனுன்ற மாரி தோனு இந்த ரிமோட் காரு செரி அதுவு நா உள்ளார உள்ளார வாங்கிருதா கூட கொஞ்சோ கம்மியா கெடச்சிருக்கு ஆனா அவ அங்கெல்லா எதுமே கேக்கல ஐஸ்கிரீம்க்கு காலி ஆவற வரைக்கு சைலன்டாவே இருந்தா ஐஸ்கிரீம் எல்லா சாப்ட்டு முடிச்சதுமே ஒடனே அம்மா அங்க கார் வெச்சிருக்காங்க எனக்கு கார் வேணு அப்டின் சொல்லி கேட்டா பாருங்க எனக்கு அங்கேயே பக்குன் ஆச்சி டேய் உனக்கு என்னடா சொல்லி கூட்டிட் வந்த எந்த பொம்மையு வாங்க கூடாதுன் தானடா கூட்டிட் வந்த அப்டினா இல்லம்மா ஒரு ஒரே ஒரு காரு நானு அண்ணா சண்டையே போட மாட்டோ அது ஒன்னே ஒன்னு வாங்கி் குடுமான்ற மாரி கேட்டா
சேரி சேரி ஆனா வெல ஜாஸ்தியா இருக்குல்லக்கா அங்க எல்லாமே
ஆமாப்பா வெல அதிகோ தா என்னடா பண்றது இல்லனாக்கா அங்கேயே பொறண்டு இழுந்துருவா ஆ சொல்டா அவுங்க கிட்ட கொஞ்சோ வெல கம்மியா பேசி வாங்கிட்டு அப்டியே வந்தோ நீங்களு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கு பசங்கள கூட்டிட்டு அப்டியே ஜாலியா போய்ட்டு வந்திருக்கலா நாங்க அப்பயு பே போம்போது வரும்போது சொல்லிக்கிட்டே வந்தோ அண்டி வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமா ராட்னத்துலல்லா சுத்தி இருக்கலா அண்டிய உக்கார வச்சிட்டு அப்டின்ல்லா சொல்ல பேசிட்டே தா வந்தோ நாங்க சரிப்பா சரி இன்னொரு வாட்டி விக்கி வாங்கருங்க அந்த டைம் போலா
சேரிக்கா கண்டிப்பாக்கா முன்னாடி சொல்லுங்க பாக்குற எப்டின்னு அடுத்த வாட்டி உங்க கூட வர்றதுக் ட்ரை பண்றன்க்கா ஏன்னா வந்துருப்ப பையனுக்கு ஓடம்பு திடின்னு ஒடம்பு சரியில்லாமா அங்க வந்து திருப்பி அவ ரொம்ப இதுவாயிடக் கூடாதுல்ல அதனால தா சரி நானு சரி வர வேண்டா சரி அப்றோ ஒரு நாள் போய்கலா அப்டின்னு சொல்ட்டா விட்டுட்டங்க்கா
கண்டிப்பா தோழி நேத் திருவிழாக்கு போய்ட்டு வந்ததே இன்னு கால் எல்லா பயங்கரமா வழி இருக்குது
ஆமாக்கா அதுந் அ அப்புறந்தா போக போகதா தெரியு நடந்தது விளாடுனது இதெல்லா அப்புறந் தா ஓடம்பெல்லா ரொம்பா ரொம்பா சோர்வா இருக்கு ஓடம்பு ரெஸ்ட் ஓடம்பு பாத்துக்கோங்க ரெஸ்ட் எடுக்கோங்கக்கா
ஆ சரிப்பா செரி வெக்கெட்டுமா
ஆ சரி ஓகேக்கா ஓகேக்கா
ஆ
ஆ சரிக்கா பாய்க்கா